ஹலோ
ஆ நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கம்மா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கங்க
ஆ ரொம்ப நாள கேக் ஆர்டரு எது குடுக்குறது இல்லியே என்ன ஊர்ல இருக் ங்களா இல்ல என்னாச்சு பிஸியா என்னன்னு கேக்கலானுதா ஃபோன் பண்ணே இல்லன்னா மந்த்லி ஒன்ஸாச்சு நீங்க எதனாச்சு ஒரு இதுன்னு சொல்லிட்டு கேக் ஆட்ரு குடுப்பீங்க
ஆமாங்க நாங் கொஞ்சோ வெளியூர்க்கு வந்டோங்களா அதனால கேக் ஆட்ரு பண்ண முடில
அப்டிங்களா என்ன வேல விஷ்யமா போய்ருக்கீங்களா எப்டி
இல்லங்க இங்க நோம்பின் ஆ கோயில்ல நோம்பிங்கள அதனால இங்க வந்திருந்தோ ஃபங்ஷனால அதுக்கப்றோ ஃபேமிலி ஃபங்க்ஷனு அதனால அப்டியே போய்ச்சுங்க அதனால்ல கண்டிப் பா உங்க இதுல நா கேக்கு ஆட்ரு பண்ணமா இருந்துருப்போங்களா அது இந்த கப் கேக் கிலா செய்வீங்களா அதெலா செம டேஸ்ட்டு இருக்குங்க நீங்க பண்றது
ஆ ஓகே ஓகே தேங்க்யூமா அதுதா என்னட இது கஷ் டமர் ஒரு ஒவ்வொருத்தரா கொறஞ்சிட்டு வராங்களே அப்டின்றதுனால தா செரி ஏன்னா இப்ப வந்து நெறைய பேர் வந்து ஹோம் மேக்கிங்ன்றப்போ நெறைய பேரு வீடியோ பாத்துட்டு அந்த மாரி நெறைய பேரு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அது ஆ அதுனால வந்து இப்ப பரௌனிஸ்ல்லா வந்து நெறைய பேரு வீட்லயே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வந்து ஆரட்ரஸு அவ்ளோ வர்றது இல்ல செரி நீங்க நீங்க எப்பவுமே ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே அதா என்ன ஆச்சு ஏதாச்சுனு
இல்ல இல்ல நாங்க வெளிய வந் டோ இல்லேன்னா நாங்க எப்பனாலு அடுத்த மா அடுத்த மாசோ கண்டிப்பா பர்த்டே அனிவசரில்லா வர்து அப்பனா உங்கட்ட ஆட்ரு பண்ணாம இருப்பாங்களா அத நீ இந்த பிரௌனி இந்த கப் கேக்லா செய்வீங்களா அதெல்லா செம டேஸ்டா வீட்ல ட்ரை பண்ண அதல்லா வரவே மாட்டிக்குது ஆனா உங்க டேஸ்ட் வந்து ஒரு யூனிக் டேஸ்ட்டா இருக்கு அது எப்டிங்க நீங்க பண்றீங்க அத பிரௌனி அதெல்லா இல்ல ஏதாச்சு ஆ
அப்டியில்லப்பா நம்ம வந்து ரேட்டு கொஞ்சோ வந்து காஸ்ட்லி இருக்குந்தா வெளிய பேக்ரில கம்பேர் பண்ணா ஏனா வந்து நான் ப்யூரா வந்து பட்டர்லயே பண்றதுனால அது சாப்னஸ்ச எடுத்துட்டு வர்ணுன்றதுக்கு காக நா பெட் பட்டர்லதா பண்ற அதே மாரி இப்ப வந்து நெறைய பேர் வந்து ஹெல்த்தி வெர்ஷனா குடுக்கணு பசங்களுக்கு அப்டின்னு நெனை க்கரனாலா இப்போ ராகி அந்த கருப்பு கவுனி அரிசி அதெல்லா வாங்கி கா வெச்சுட்டு அதெல்லா கூட இப்ப ரெடி பண்ணிட்டுருக்க இப்ப ஒரு நியூவா இதெல்லா போட்டிருக்கேன்
கருப்பு கவுனில ரை அ கருப்பு கவுனில போடுவீங்ளா அரிசில
ஆமா ஆமா என்னன்னா வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சோ டிஃபர் ஆகுந்தா ஆனா நம்ம ஹெல்த்து அ வை இப்ப நம்ம பசங்ளோட ஹெல்த்து முக்கியோ அப்டின் நெனைக்கறவங்க அந்த மாரி வந்து ஆர்ட்ர் பண்றாங்க ப்ச் மைதா இந்த மாதிரில்லா வேணா அப்டின் சொல்றவங்க இந்த மாரி ஆர்டர் பண்றாங்க இல்லன்ட்டுல்ல ஆனா காஸ்ட்லி எ அது கொஞ்சோ காஸ்ட்லிதா அந்த மாரி இல்லை பப்பா என்ன பண்றது புதுசு புதுசா எதனாச்சு கண்டுபுடி
ஆமாங்க எல்லா சர்வே வரைக்கு பண்டு பெருசாவே இப்ப யாரு பாத்தாலு செரி மூலைக்கு ஒரு கார்னர்ல அந்த பேக்கிங் பண்றாங்க ஆ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த புடுச்ச டேஸ் புடுச்சவங்கள்ட்டதான நம்ம குடுக்க முடியு இப்ப இந்த எஃப் பி கேக்கெல்லா பா
அதென்னமோ கரெக்ட்டுதா ஆனா ப்ரௌனிக்கினு ஒரு ஃபேன்டேஸி இருக்கதா இல்லன்ட்டில்ல ஆனா இப்ப இந்த மாரி கேக்கும்போது இந்த மாரி பேரன்ஸு வந்து இப்ப வீக்லி வந்து ஒன்ஸ் இந்த அ லீவ் டைம்ல அந்த அந்தமாரில்லா குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நெறையா பேரு இந்த மாரி ராகில குடுங்க அ இதுல குடுங்க அந்த அ அதா கருப்பு கவுனி அரிசில குடுங்க அந்த மாரி கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க
எப்டி கருப்பு கவுனிய அரச்சு ஊத்துவீங்ளா இல்ல அத எப்டி பண்ணுவீங்க
அது கொஞ்சோ நெ நெறையா ப்ராசஸ் இருக்கு அந்த க கருப்பு கவுனி அரிசி வாங்கி அத ப்ச் மணல்லா சுத்த அதா கல்லு மண்ணெல்லா இல்லாம சுத்தம் பண்ணி அத இது பண்ணி நாங்க வாங்கறது இது வந்து இந்த பேக்கெட்ல இருக்கறது அந்த மாரி வாங்கறதில்ல பல்க்கா வந்து ப்ச் அந்த ஆர்கானிக்ல அ இது பண்றாங்கல்ல குரோத் பண்றா அ அவுங்ககிட்டந்து வாங்கிக்கறது அந்த மாரி இது பண்ணி காய வெச்சு அது அரச்சு அது பண்றதுக்கே கொஞ்சோ ரொம்ப ஆமா வேல அந்த மாரிதா பண்ணிட்ருக்க
ஒரு நாளைக்கு நீங்க எத்தன ப்ரௌனி நீங்க சேல் பண்ணுவீங்க
அ சொல்ல முடியாதுப்பா ஒவ்வொரு டைம்ல வந்து ஒரு ட்வெண்டி ஃபோர் அப்டின் ஒரு ட்ரே புல்லா இருக்கு டுவெண்டி ஃபோர்ன்ற மாரி அந்தமாரி கூட சேல் ஆய்ரு இல்லன்ட்டு இல்ல ஒவ்வொரு டைம்ல வந்து ஒரே கஸ்டமரே வந்து வேற வேற ப்ரௌனி கேப்பாங்க ப்ச் அசாடட் ப்ரவ்னின்ற மாரி அதாவது ஒவ்வொரு ஃப்ளேவர்ல ப்ச் நட்டல்லா ப்ரௌனி அப்றமா சாக்கோ சிப் ப்ரௌனி அப்றமா மில்க் அ மில்க் சாக்லேட் ப்ரௌனி அந்த மாரி தனித்தனியா கேப்பாங்க ப்ச் அப்போ ஒரே ட்ரேல வந்து நம்ம எல்லாமே ட்ரை பண்ண வேண்டிதா இருக்கு கொஞ்சோ கொஞ்சமா பேட்டரி ரெடி பண்ணி ப்ச் க்யூர் பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கு
த எப்படி மைக்கிரோவோண்டு இல்ல சில பேர் வந்து ப்ரௌனி பாத்தீங்னா குக்கர்ல வைக்கிறாங்க நீங்க வந்து
இல்ல இல்ல இல்லல்லா நா ஐயோ இத நம்ப ப்ரொப்ஷ்னா பண்ணணுனா அந்த மேல அந்த லேயரு வந்து ஃபார்ம் ஆகணு அப்ப தா அந்த ப்ரௌனியோட டெக்ஸ்சரே கரெக்டா வரு ஆ அதனால நா அது ஓ டி ஜி ல தா பண்றேபா அதுக்கு நா ஓ டி ஜி வாங்கிட்டே இல்லன்டுல்ல நா வாங்கியே நா எப்டியு வந்து இது ஒரு கொரோனாக்கு நெக்ஸ்ட்டு கொரோனா நம்ப லாக்டவுனு அதுக் கதுக்கப்ற வந்து நா இந்த பேக்கிங் பிச்னஸ் பண்ணிட்டுதா இருக்கே
அப்ப நீங் கத்துக்டீங்களா இல்ல கொரோனா பேர்டுதா கத்துக்டீங்ளா இல்ல அதுக் முன்ன உங்ளுக்கு தெரியுமா
வந்து ஆன்லைன்ல தா கத்துக்கிட்டேபா நானு
சேரி செரிங்க
ஹிந்தியில ஹிந்தில கத்துக்கிட்டே நானு
ஓ ஹிந்தில எது ஆன்லைன்
ஆ ஆமா ஏனா வந்து ஏ ஹிந்தியில கத்துக்கிட்டேன்னா இங்க வந்து எக் பேஸ்ல தா நெறைய பேரு சொல்லி தராங்க இப்ப எக் ஃப்ரி நெறைய பேர் கே க்கிறாங்க இல்லையா எங்களுக்கு மு முட்ட ஒத்துக்காது அ முட்ட இல்லாமே வேணு அப்டின்னு கேக்கம் போது அவங்க வந்து ஆ நார்த்ல வந்து நெறைய பேர் வந்து எக் இல்லாம பண்றது நெறைய வீடியோ பாத்தே சரி அதுல இருந்து நானு ஒரு குறிப்பிட்டு அவங்கள கால் பண்ணி அவங்கள கேக்கும்போது அவங்க வந்து ஆன்லைன்ல க்ளாஸ் எடுக்கறதா சொன்னாங்க அந்த மாரி க்ளாஸ் அட்டன் பண்ணே அதுக்கப்பறமா கொஞ்சோ நம்மளு எடுத்தோடனே நம்மளுக்கு கரெக் ட்டா பர்ஃபெக்ட்டா எல்லாமே வராது இல்லையா அப்டியே கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துட்டு அப்பறமா கொஞ்சோ ம் அந்த மாரி இதுவாயிடுச்சுப்பா
ஓ
இப்ப கொஞ்ச ப பரவால்ல ஓடிட்ருக்கு
ஆனா நீங்க ஒன் மந்த் அந்தமாரி எடுத்துருப்பீங்கங்கள அதுக்கு தனித்தனி அந்த கோணு அதுக்கப்பறோ அந்த இது
ஆமா ஆமா எ ஆமாப்பா எ எல்லாமே வந்து நானு எடுத்தமா கவுத்தோமானு எல்லாமே ஒரே டைம்ல வாங்கிக்கல நானு ஃபஸ்ட்டு நா பேசிக் திங் பேசிக் திங்ஸ் மட்டு வாங்கிட்டே சும்மா ஒரு தே தேவையில்லாம வாங்கிட்டு நம்ம செலவு பண்ணிட்டு நம்ளுக்கு ஒழுங்கா வரலனா என்ன பண்ண அந்த மாரிலா யோசன பண்ணி ஒவ்வொரு இது பண்ணும் போது ஒவ்வொரு ஆர்டர் வரும்போது நம்மளுக்கு வர லாபத்துல இருந்து கொஞ்சோ எதனாச்சு பொருள் வாங்கிப்பே நான் பேக்கிங்கு தேவையான பொருள் வாங்கிப்பே கொஞ்சோ அட்வான்ஸ் தா நம்ம போனோ அப்டின்னா இப்ப பாருங்க எனக்கு ஒரு ஈவென்ட் வந்தது அந்த ஈவென்ட் எப்டின்னா மேரேஜ் ஈவென்ட்டு தா அவங்களுக்கு வந்து கேக் வேணுன்னாங்க அந்த டூ டயர் மாரி பண்ணுவாங்க இல்லையா ஸ்டெப் கேக் மாதிரி அந்த மாரி கேட்ருந்தாங்க நடுல வந்து அவங்க வந்து கேட்டது வந்து டூ கே ஜி தா ஆனா பெருசா வேணு அப்டின்னாங்க இப்ப நம்ம டூ கே ஜிய வந்து எவ்வளோ பெருசா பண்ண முடியு ஒரு க ஆ ஆ அதுதா வந்து நடுல வந்து ஒரு ட ம்மி மாரி வப்பாங்க பாக்கறதுக்கு நம்மளுக்கு எப்டி இருக்குன்னா கேக் மாதிரி இருக்கு அது நடுவுல வந்து தெர்மா கோல்ல வந்து அந்த டம்மி மாரி வச்சுட்டு பண்ண மாரி இருக்கு அப்பறமா வந்துட்டு ஸ்பேஸ ஒண்ணு வரு அது உள்ள லைட் எல்லா போட்டு செட்டிங் பண்ணிட்டு மேல கேக்கு வைக்கிற மாரி இருக்கு இந்த மாரி நம்ம நம்ம நம்ம ஐடியாவ வந்து நெறைய இன்புட் போடவேண்டியதா இருக்கு
ஓ சேரி சேரிங்க ஆனா பரவால் எங்க கேக்கு எங்க அங்க போய் செட் பண்ணுவீங்களா இல்லைட்னா இங்கயே செட் பண்ணிட்டு எடுத்து போவீங்களா
தனியா நம்ம இது பண்ணிட்டு ஃப்ரிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் செட் பண்ற மாரி இருக்
அந்த மண்டபத்துல தா போய் செட் பண்வீங்க
ஆமா ஆமா அ செட் பண்ற மாதிரி கம்ம
ஓ பரவால்ல ஆனா அங்க போய் அது உருகிறாதுங்களா இப்போ இப்ப நம்ம நார்மல் கேக்லா
நம்ப செட் பண்றதுல தா இருக்கு இப்ப வந்து அவங்க வந்து ஈவினிங் கேட்ருக்காங்கனா மார்னிங்லயே நானு வந்து அதெல்லா ரெடி பண்ணி நல்லா ஃப்ரீஸ் பண்ணும் கொஞ்சோ அந்த கேக் நல்ல ஸ் ஆ செட் ஆய்ட்ச்னு இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா து மண்டபமே வந்து இப்ப ஏசி தா இருக்கு சோ அதனால அவ்ளோ பயப்பட வேண்டியதில்ல என்னனா இந்த ப ட்ராவலிங் டைம்ல தா எதுமே அந்த அ ஏ ஏனா வந்து கேக்கு எதனாச்சு அ என்ன சொல்றது ஸ்பீட் ப்ரேக் க்கர் வந்துச்சுனா நம நம்ப வண்டில எடுத்துட்டு போம்போது எதனா ஆய்டு அந்த ஒரு பயோ இருக்கு
கார்ல தான அப்ப எட்டு போவீங்க காரா இல்ல பைக்ல எடுத்து போவீங்ளா
இல்ல அந்த ஒவ்வொரு டைம்ல வந்து இப்ப இது வந்து கொ எனக்கு என் வீட்ல இருந்து கொஞ்சோ டூ பஸ் அ இன்ன சொல்றது டூ ஸ்டாப்பிங் அந்த டிஸ்டன்ஸ்லதா இருந்த அதனால ஓகே பரவால்ல ஏரியாவு கொஞ்சோ பரவால்லயா இருந்துது ஒவ்வொன்னு வந்து ரொம்ப தூரமா இருக்கு அது வந்து நான் போறதுக்கே ரொம்ப லேட் ஆய்டு இல்ல பகல் டைம்ல விடுத்தாங்கனா நா வேணாண்னு சொல்லிடுவே வெயில்ல வந்து உருகி ஒரு மாதிரி ஒரு மாரி ஆய்டும் அப்டின் சொல்லி நானே சொல்லிறுவே
சேரிங் கணா பரவால்ல அந்த ப்ரௌனிலா பாத்தீங்னா அ இப்பல்லா செமையா ஓடிட்டு இருக்கு ப்ரௌனி
ம் புரியிலமா
இல்ல ப்ரெளனிலே இப்ப பாத்தீனா நீங்க செமையா பண்ட் இருக்கீங்க அது நல்லாவு ஓடு இன்னு நீங்க அதுலயே வந்துட்டு இந்த கருப்பு கவுனி அவ்சி ராகிலா இம்ப்ளி பன்ட்டீங்கனா ஆ இன்னு செம இதா இருக்கு வேற ஏதாச்சு இந்த ப்ரௌனில க பண்ண முடியுங்ளா
ஆ ப பண்லாம் ஆ இப்போ அது இன்ன சொல்றது ஒவ்வொருத்தங்ளுக்கு வந்து இந்த ஒய்ட் சாக்லேட் வந்து பிடிக்கவே பிடிக்காது டார்க் சாக்லேட் தா புடிக்குன்வாங்க அந்த மாரி இருக்கவங்க வந்து இந்த ரெட் வெல்வெட் கு ப்ரெளனினு இருக்கு அதுல வந்து பு ஃபுல்லாப் வந்து அந்த ஒய்ட் சாக்லேட்ட வச்சுதா பேஸ் வச்சுதா பண்ணுவாங்க
ரெட் வெல்வெட் ப்ரெளனின்னு வேற இருக்குங்ளா நா இப்பதா கேள்வி பட்றே நா எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ப்ரௌனி நா அதா அதா சாப்ட்ட ஆனா இது
க்கீங்க நான் எல்லாமே ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு தா இருக்கே நீங்க பிஸியா இருக்கீங்க நீங்க எதுமே பாக்கறதில்ல
ஆ நா வந்து பாக்கோ இல்லங்க நா அத சேட்டஸ் நீங்க வேற நெறையா வெக்கறீங்ளா அது வேர போய்ட்டே இருக்கனால நானு பாக்க முடியலல்ல ஆனா ரெட் கலர் ப்ரெளனி வச்சத நா இப்பதாங்க கேள்வி பட்ற நா நெக்ஸ்ட் டைம் அத வாங்கறக நீங்க செய்றீங்ளா அத
சனா எப்டி ப்ளூ ஆ என்னது ப்ளூபெரி ப்ரெளனி கூட இருக்குது ப்ளாக் கரண்ட்ல கூட ப்ரௌனி இருக்கு ஆனா அது அவ்ளவா ந ஆமா அ அதுக்கு கேக்கே சாப்டுட்டு போலா அப்டின்றவங்களு இருக்காங்க இல்லயா அதனால வந்து அது அவ்ளோவ சேல் ஆவாது ஆனா ரெட் வெல்வெட் ப்ரெளனி வந்து நெறய பேர் கேக்கறவங்க இருக்காங்க
ஓ சேரி செ நெக்ஸ்ட் டைம் நீங்க போட்டீனா எனக்கு சொல்லுங்க நானு வந்து உங்க்கு ஆர்டர் பண்ற சரிங்ளா
சேரி மா சேரி அ
ஆ வந்து பல்கானா ஆர்டர் பண்ணி பாக்கறே
அ நீங்க உ இங்க ஊருக்கு வன்ட்டீங்கனா எனக்கு ஒரு ஆ இது மாரி மெசேஜ் மாரி போட்டு வைங்ளே நா எதனாச்சும் ஆஃபர் மாரி போட்டனா உங்ளுக்கு நானு கால் பண்ணி சொல்றே ஓகேங்களா ஆ ஆ ஸ் சேரிமா எல்லாரயு கேட்டதா சொல்லுங்க உங்க உங்க அக்கா என் கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங் ங்ளும் ஏனா நா ஆ அவங்ககிட்டயு நா
ப்பாங்ளே கேக்க
இல்ல ஏது அவங்களு பண்ணல என்னன்னு தெரியல நான் உங்க நம்பர் தா இருக்கா அவங்க நம்பர் இல்ல உங்க உங்க போன்ல இருந்து அவங்ககிட்ட நா நெறயா பேசிருக்கே ஆ அதனாலதா ஆ சேரிமா சேரிமா ஓகே உ நீங்க வசந்தீங்கன்னா கால் பண்ணுங்க எதுனா சேரி ஓகேங்களா ஓகே பாய்மா